எக்கம் தோழ்
மாலை வணக்கம்
நல்லா இருக்கீங்ளா தோழி
நல்லா இருக்கோ நீங்க எப்படி இக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங் தோழி சாப்ட்டீங்ளா தோழி
இல்ல இனிமேதா சாப்பிடணு நீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல தோழி இனிமேல் தா சாப்புடணு சமைச்சிட்டீங்களா என்ன சமைக்கலான்ட்ருக்கீங்க
தக்காளி சாதம் செய்யலான்னு நெனச்சிட்ருக்கே
ஓ செரி செரிங் தோழி தக்காளி தோழி தக்காளி சாப்பாடு எப்புடிங் தோழி செய்வீங்க
நானா சா இ்ஞ்சிப் பிரியாணி மாரி செய்வ கொஞ்சம்
அதா எனக்கு சுத்தமா செய்ய தெரியாதுங் தோழி கொஞ்சோ எப்படி செய்றதுன் சொன்னீங்னா நானு செய்வேங் தோழி
எண்ணைய் ஊத்தி சோம்பு பட்ட க்ராம்பு அந்த ஐட்டங்கல போட்டு அ வெங்காயம் தக்காளி கொத்தமல்லித்தல புதினா போட்டு எல்லாத்தையு வதக்கி அப்படியே சா சாத அரிசியையு போட்டு தண்ணி ஊத்தி முடி வச்சி விட வேண்டும்
செரிசெரிங் தோழி உங்களுக்கு ரொம்ப புடிச்ச சாதோ எதுங் தோழி
பிரியாணி
செரி செரி எனக் புடிச்சது பாத்தன்னா எனக்கு தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு அது வீட்ல சமைச்சு குடுத்தாங்கன்னா எல்லாமே நல்லா சாப் பிடுவேங் தோழி
ஓ அப்படிங்களா
ஆ ஆமாங் தோழி
நாங்களா விரும்பி சாப்பட்றது பிரியாணி தா அங்க
பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிணா பிடிக்கு ஏங் தோழி எனக்கு ரொம்ப பிடிக்கு
ஆமாங்க
சரி சரிங் தோழி ஆ இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசுலாங்க தோழி மழைநீர் சேகரிப்பு பத்தி பேசுலாங்ளா
ஆ சொல்லுங்க பேசலாம்
ஆ சரிங் தோழி மழைநீர் சேகரிப்பு பத்தி நீங்க என்னங் தோழி நனைக்கிறீங்க
முன்னல்லா தண்ணியே இருக்குறதில்லைங்க இப்பல்லா தண்ணி சாரி முன்னல்லா தண்ணி இருந்த அளவுக்கு இப்ப இருக்குறதில்லைங்க மழை நீர் சேகரிச்சா ஏதும் தண்ணி இருக்கலாம் வருங்காலத்திற்கு வருங்கால சந்ததியினருக்கு தண்ணி வேணுமல்லவா
ஆமாங் தோழி ஆமாங் தோழி
ம்
தண்ணி இருந்தாதா இப்போ விவசாயமே பாக் க முடியு ஆமாங்க தோழி இப்ப இருக்க காலகட்டத்துல தண்ணி இருந்தாதா விவசாயமே பண்ண முடியுது இல்லன்னா எங்க தோழி விவசாயோ பண்றது ப கா நெல்லு போடணு அப்டின்னாலு நமக்கு மழை நீ மழை வந்தாதா நே இல்லே போட்றோ போர் தண்ணிவே போர் போர்ல கூட இப்ப தண்ணி வரதில்லைங் தோழி முன்னெல்லா அ அஞ்ஜடிலே தண்ணி வந்ததுங் தோழி இப்பலா ஒம்போது அடி போட்டாதா தண்ணியே வருது
ஆமாங்க இப்ப தண்ணி கெடைக்கிறது பெரிய பாடா இருக்குது
ஆமாங் தோழி ஆமாங் தோழி அப்றோ தொ குடிநீரில் குடிநீர் கொஞ்ச பஞ்சோ வர்ல அடுத்த ஜெனரேஷன்க்கு குடிநீருமே பஞ்சோ வரு தோழி
ஆமா நம்ம சந்ததினருக் அப்பறம் இருக்கறது தண்ணி இருக்குறது கஷ்டந் தாங்க
ஆ ஆமாங் தோழி ஆ இப்போ கூட பாத்தீங்கன்னா மில மலை தாங்கத்தோழி பேஞ்சிட்டுருக்குது பெய்யறது கூட அந்தத்து அப்பருக்க தண்ணில்லா அவ்ளோ ருசியா இருக்கு தோழி காவேரி தண்ணி எல்லா பாத்தீங்கன்னா புடிக்கவே அவ்ளோ தாகோ அப்டி தணிக்கு இப்பருக்கு தோழி இப்பர் து தண்ணிய குடிச்சோம்னா நமக்கு ஆ அப்டிந்த சுவையே இல்லிங் தோழி போர் தண்ணிமார் இருக்குங் தோழி காவேரி தண்ணி எல்லா போர் தண்ணி துவக்குது இல்லைங்கள
அதே மாரியே துவக்கு ஆமாங்க
ஆ இப்பல்லா பாத்தீங்கன்னா நகரபுறத்துலிலா மழைநீர் சேகரிப்புன் சொல்லி கொண்டு வன்டாகைங் தோழி மழை நீீர் சேகரிப்புலா பாத்தீங்க அப்டின்னா மொட்ட மாடிலருந்து தண்ணி சேமிச்சு கொலா மூலியமா ஒரே ஒரு பக்கத்துல கொண்டு வந்து அ கொண்டு வந்து ஜல்லி எல்லா போட்டு சேமிச்சுட்ருக்காங்க தோழி அப்டி சேமிச்சாதா அடுத்தகல் போருல தண்ணி வருன்னு கூட நனைச்சிட்ருக்காகைங் தோழி
ஆனாலு தண்ணி பஞ்ச தீந்தது இல்லைங்ளே தீந்த பாடு இல்ல தண்ணி பஞ்ச ஏதோ ஒரு எட தில இருந்துக்ட்டேதா இருக்குது
ஆமாங் தோழி அதிகு க்ரமப்புறத்துலல்லா பாத்திங்னா தண்ணி பஞ்ச அதிகமாதாங் தோழி இருந்துட்டே இருக்கு
ஆமாங்க தோழி
சாரி பட்டிக்காடு பக்கத்துலல்லா பாத்தீங்னா தண்ணி பஞ்சோ அதிகமாவே இருந்துட்டேதா இருக்கு
ஆமா இனி வரு காலகட்டத்துல மழ நீர் சேகரிச்சாதா வந்து தண்ணி கெடைக்குங்ற ஒரு இது வரப்போகுது ஏன்னா இப்போ போர் போட்டாலுமே தண்ணி வர்றது கெடையாதுங்க
ஆமாங் தோழி ஆமாங் தோழி அப்பெய்லா பாத்திங்னா கெணத்துலீலா தண்ணி மேலாலேயே இருக்கு அப்டியே கையவுட்டு மோண்டெடுக்கலா தோழி
இப்ப கெணத்து உட்டா இப்போ கெணத்துல பாத்தா குப்பதா இருக்குதுங்க தண்ணி இல்ல நெறைய கெணர்லா
ஆமா நெறையா கெணறு வேற மூடிட்டாங்க தோழி
ஆமாங்க
அப்பேலா அவ்ளோ கெணர்ருந்துது இப்ப கெணத்த எல்லாத்தையு மூடிட்டாய்ங்க முன்ன மாரி கெனரெல்லா பயன்படுத்ததே இல்ல அ அதுக்கு பதில இது போட்டுக்றாங்கைங் தோழி போர் போர் போட்டுக்கறாகைங் தோழி வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு போர்னாவது கண்டிப்பாருக்குதுங் தோழி
ஆமாங்க
இப்பலா போர் இல்லன்னா வாழ்கியே ஓட்ட முடியாத லெவளுக்கு கொண்டு வன்டாய்ங்க
ப்பதா கெணறுல தண்ணி வெயில் வந்ததுன்னா கெணறு வத்தி போயிருதுங்க அப்ரோ அதுக்கு போர் போட்டாவது தண்ணி பூமிலருந்து இழுத்துக்குறாங்க
ஆமாங் தோழி ஆமாங் தோழி
எல்லாத்துக்குமே இப்ப அந்த மாரி தண்ணியதா யூஸ் பண்றாங்க
ம் போர் தண்ணிதாங் தோழி ரொம்ப முக்கியமானது இப்பலா
இப்ப கெணறுங்குறது எங்கியு பாக்க முடிலிங்க
ஆமாமாங் தோழி
ம்
கெணறுமே பாத்திங்னா கோயில் கரையில மட்டுதாங் தோழி இப்பலா கெணர்ருக்கு முத்தெடத்துலல்லா கெணறே இல்லைங் தோழி
அதையு மூடிதா வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியு
ஆமா ஆமாங் தோழி அது பயன் படுத்துறதெல்லா இல்ல ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்காக வச்சிருக்காங்க இங் தோழி
ஆமாங்க
ம் ஏதோ சாங்கத்துக்கு வெக் கேணரு இருக்கணு அப்டின் சொல்லி எடுத்து வச்சிருக்காங்கங் தோழி இல்லைனா அ தையுமே மூடிருவாங்க இங் தோழி
ஆமாங்க
நீங்க என்ன தோழி நெனைக்கிறீங்க
என்ன நெனைக்கிறது மழ நீர் சேகரிச்சு வச்சா நம்ப வருங்கால சந்ததியினருக்கு தண்ணி கெடைக் குங்கிற ஒரு நம்பிக்க தாங்க இல்லேனா ஆனா எ அவுங்க இது வந்து கஷ்டோ தா
ஆமா ஆமாங்க தோழி அப்ப எல்லா பாத்தீங்கன்னா அ தண்ணி எல்லா பாத்ர வெளக்கையில தண்ணி மோண்டு கெணத்துலேந்து மோண்டு சிக் கனமா புழங்குவாங்கங் தோழி இப்ப பைப்புன்னு ஒண்ணு வந்துட்டனால தொறந்து வுட்டாங்கன்னா அது பாட்டுக் தண்ணி போகுது அப்டியே பாத்ர வெளக்றாங்க ஒரு அரை டேங்க்கு காலியாற வரைக்கு இந்த குட்டி பாத்திரத்த வெளக்குறாங்க ஒரு பேசன் தண்ணில வெளக்குறது பாத்ரத்தா ஒரு அரை டேங்க் ஃபுல்லாவே வெளக்குறாங்க
ஆமாங்க அதுக்கு மட்டு இல்ல வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்றோ இப்ப வந்து நவநாகரீகமா வெஸ்டன் டாய்லெட்டு எல்லாத்துக்குமே நீ தண்ணி வேஸ்ட்டுதாங்க ஆவுது
ஆமா ஆமாங்க தோழி அப்பேல்லா காவேரில்லா இருக்கீங்களா காவேரில்லா அவ்ளோ சுத்தமா பாயுங்க தோழி தண்ணி வந்து அவ்ளோ ருசியாவு இருக்குங் தோழி
இப்போ காவேரி ஆறே வத்
பாக்கவே டிச்சி தண்ணியெல்லா சேந்து எல்லா ஒன்னா போகுதுங்களா பாக்கவே தண்ணியெல்லா கரு கருண்டுறுக்குங் தோழி அப்பெல்லா பாக்கவே தெளிவாருக்கு அந்த பேப்பர் மில்லெருந்து வர கழிவு இந்த பேக்டரிஸ்லெருந்து வ ர கழிவு ரசாயன பொருட்கள் எல்லாத்தியு கலந்துடுறாங்க தோழி கலந்துர்றனால தண்ணியே ஒரு மாரி ஆயிடுதுங் தோழி
இப்ப எல்லா எடத்துலயு கலப்படோ இருக்குது இல்லைங்களா பேஃக்ட்ரி அதிகோ இருக்குது அ துல எல்லா தண்ணிலியு கலந்துறுது
ஆமா ஆமாங் தோழி அந்த இப்ப கூட இது பாத்தீங்களா இன் ஸ்டாகிராம்ல கூட ஒரு ரீல்ஸ் வந்துருந்தது அ தண்ணி பாத்தீங்கன்னா ம் இப்ப நொர நொரயா மெதந்து வந்துது வைகையா இல்ல என்ன ஆறுன் தென் தென்பரணியான்னு தெர்ல நொர நொறயா பறந்து வந்தது கழிவு நீர் தாங்க
ஆமா அதுதா இப்ப எல்லா எடத்துலயு பேக்ட்ரி அதிகமா இருக்கறனால அந்த தண்ணி எல்லா வேற எங்க விடுறதுன்னு தெரியாம ஆத்து சைடே விட்ர்றாங்க
விட்டுறாங்க ஆமாங்க தோழி அப்டி விடுறனால பாத்தீங்கன்னா சில பேரு அது குடிநீரு அத நம்பிதாங் தோழி இ இருக்காங்க அதனால நெறைய நோய்க்கள்லா வருதுங்க தோழி
ஆ ஆமாங்க
நோய் எல்லா பாத்தீங்கன்னா கொஞ்ச அது வந்துதுன்னா சரியே ஆகறது இல்ல மனுஷ் னோட ஆயுள் காலமே கொறைஞ்சிருச்சுங்க தோழி மனுஷனோட ஆயுள் கால பாத்தீங்கன்னா அப்பல்லா நூறு நூ த்தி ரெண்டு வயசு வரைக்குமே இருந்தாங்க இப்ப இருக்க கால கட்டத்துல அறுவது வயசா நாப்பது வயசு இருக்கறதே ரேர் ஆயிடுதுங்க தோழி
ஆமா இப்ப இருக்கற காலகட்டம் ரசாய எல்லாமே மருந்து போட்ட உணவு தா வருது காய்கறில இருந்து பழங்கள்ல இருந்து
ஆமா ஆமாங்க தோழி உங்களுக்கு சாப்புறதுன்னா ரொம்ப புடிக்குமாங்க தோழி எத விரும்பி அதிக சாப்டுவீங்க
அதா பிரியாணின்னு சொன்ன இல்லங்களா
இல்ல சா இதுலே சமைக்கிறதுலிங்க தோழி சமைக்கறது பிரியாணி ரொம்ப புடிக்கு உங்களுக்கு
ஆ புடிக்குங்க
ஸ்வீட்லா செய்வீங்களா தோழி
ஸ்வீட் எனக்கு புடிக்காதுங்க அதனால செய்ய மாட்ட அதிக செஞ்சதுல்ல
சேரி சொல்லுங்க தோழி நா எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப புடிக்குங் தோழி புட்டு அப்புற ஆ வீட்லன்னா செய்வாங்கல்லேங்க தோழி ஆ அதெல்லா எனக்கு ரொம்ப புடிக் க்கும் தோழி அதா எனக்கு வீட்ல சாப்புட்றது ரொம்ப புடிக்குங் தோழி எங்க வீட்ல பாத் தீங்கன்னா எங்க அம்மா எல்லாமே செஞ்சிருவாங்க தோழி கடையில எல்லா வாங்கவே விட மாட்டாங்க என்ன எதா இருந்தாலு சொல்லு நா ஒனக்கு நா செஞ்சு தர அப்டின்னு சொல்லி வீட்லேயே செஞ்சு குடுப்பாங்க தோழி
நாங்களு விருப்பப்பட்டு வீட்ல செய்வோங்க முடிஞ்ச வரைக்கு செய்வோ முடியாத பட்சத்துல கடையில தா சாப் பட்ற மாரி இருக்கு
செரி செரிங்க தோழி
ஆ
சேரிங்க தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திப்போம் தோழி மிக்க நன்றிங்க தோழி
நன்றிங்க